வணக்கம் தோழி
நல்லாருக்கிங்ளா தோழி
நல்லாருக்கே தோழி நீங்க நல்லாருக்கிங்ளா
ஆ நானு நல்லாருக்கே தோழி சாப்ட்டிங்ளா
ஆ இனிமேதா தோழி
சரிங்க தோழி என்ன ஸ்பெஷல்
இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தோழி இன்னைக்கு வெள்ளிக்கிழமல்ல வேற எது செய்யவு முடியாது பசங்களுக்கு சாம்பார் வெச்சு பயரு வெச்சு குடுத்துவுட்டாச்சு ஸ்கூல் இப்பதான ஆரம் ரெண் நாள் தான ஆகுது சோ அதுனால இனிமேல் வந்து ஒவ்வொரு ரெசிபியா நம்ம யோசிக்கணு என்ன அவ மொத நாள் என்ன குடுத்துடணு அடுத் த நாள் என்ன குடுத்துடணு நமக்கு காய் என்னென்ன இருக்கு சோ அதெலா வெச்சு கால்குலேட் பண்ணி சனிக்கெழம என்ன பண்றது திங்ககெழம என்ன பண்றது அடுத்த அ நா எப்பமே வந்து என்ன என்ன சொல்றதுனா ஒரு நாலு நாள் மூணு நாளைக்கு வந்து சேத்து பிளேன் பண்ணிருவ ஸோ அது என்னோட ஒரு பழக்கமாவே மாறிரு சு சோ இப்ப இன்னைக்கு இன்னைக்கு ஒரு இப்ப சாம்பார் வச்சிருக்கே அப்டினா நாளைக்கு என்ன வெக்கலா நாளக்கழிச்சு என்ன வெக்கலா அப்டின்றத வந்து முன்னாடியே யோசிச்சு அதுக்கேத்த மாரி காய் வாங்கி வெச்சுருவே சோ அப்டின்ற பட்சத்துல ஒரு மூண் நாள் நாலு நாள் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதிருக்காது அடுத்தடுத்து இத இத பண்ணிர்லா அப்டின்ற மாரி ஒரு மாரி ஒழுங்கா போய்ட்டே இருக்கு நீங்க எந்த மாரி பண்ணுவிங்க தோழி
தோழி நா வந்து வெள்ளிக்கெழம செவ்வாகெழமெலா கணக்குலா இல்ல தோழி எங்க வீட்ல அதிகமா நான்வெஜ் தா எல்லாரு சாப்டுவாங்க வெஜ் வந்து நாந்தா விரும்பி சாப் ஒராளு நா மட்டுந்தா
ஓ அப்பிடியா
ஆமா வெள்ளிக்கெழம செவ்வாகெழம்லா டைம் எதுவுமே இல்ல தோழி அவ்ங்க கேக்கற டைம்லா செஞ்சு குடுக்கணு
நல்லதுதா நல்லதுதா சோ அந்த மாரி ஒரு கணக்கு இல்லாதது நல்லதுதா தோழி நம்ம நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலு அப் அன்னைக்கு என்ன நமக்கு தோணுதோ அத செஞ்சுக்லா சோ அந்த மாரி கணக்கில்லாம இருக்கறது நானுமே வந்து ரொம்ப பாக்க மாட்டே வெள்ளிக்கெழம கண்டிப்பா செய்ய மாட்டே செவ்வா க்கெழம வந்து ஒரு சில நேர பசங்க முட்ட கேக்குறாங்க அப்டின்ற பட்சத்துல நம்ம அத சொல்ல முடியாது ஏமா செஞ்சு தரமாட்டியாமா அப்டின் கேக்கும் போது நமக்கு பாவமாருக்கு கஷ்டமாருக்கு ஐயயோ என்னடா பைய கேக்குறா நம்மளால செஞ்சு குடுக்க முட்லயேன் சொல்ட்டு அப்ற அத செஞ்சுருவ செஞ்சுட்டு அப்பற சாமி மட்டு கும்புடாம இருந்துகிறது சோ சே சாஸ் இப்பதா சாப்ட்டோ நான்வெஜ் சாப் டோ முட்டைலா சாப்ட்டோனா கோயிலுக்கு போகாம இருக்கிற சோ அந்த மாரி நம்மளுக்கு நம்மளே இது பண்ணிக்க வேண்டியதா மத்தபடி நானு ரொம்ப பாக்க மாட்டே கண் டிப்பா இது இப்ப இப்டிதா இருக்கணு அப்டின்ற மாரில்லா ரொம்ப இதால்லா இருக்க மாட்ட எப்பயாது ஒரு நாள் நமக்கேத்த மாரி இது பண்ணிக்கலா பசங்களுக்கேத்த மாரி பசங்க என்ன சொல்றாங்கலோ அதுதா பசங்க இப்ப திடீர்னு முட்ட வேணும்னு கேக்குறாங்கெ இல்ல ஏதாவது தொட்டுக்க வேணுன்னு கேக்குறாங்கென்ற பட்சத்துல வந்து அவங்க அப்டியே அவங்க இஷ்டத்துக்கு அப்டியே போயிறது
உம் கண்டிப்பா தோழி. தோழி இப்ப வந்து ரீசெண்ட்டா வந்து எப்டி நடக்குது இப்ப இந்த காலத்துல எப்டி நடக்குதுன்னா ஆஹ் வெஜ்ஜ விட நான்வெஜ் சாப்ட்டுதா கோயிலுக்கே போறாங்க.
அப்டிதா தோழி சொல்றாங்க பட் பட் ஆனா எனக்கு மனசு ஒப்பமாட்டேங்கிது. நான்வெஜ் சாப்ட்டா நம்ம போக்கூடாது அப்டின்ற மாரி மேபி என்னோட மன என்னோட இது என்னோட இது அப்டியா இல்ல பொதுவாவே அப்டி ஒரு இது இருக்கா அப்டின்றது தெரியல. நீங்க அப்ப அப்டி இப்ப பண்ணுவீங்ளா?
இல்ல தோழி நா வந்து வெஜ்ஜு வீட்டுல வெஜ் சமச்சா மட்டுந்தா சாமி கும்முடுவே நா. நான்வெஜ் சமச்சா சாமி கும்புட மாட்டே.
கண்டிப்பா நானு அதேதா நம்ம சமச்சாலோ அது இரு இருந்தாலும் நா பண்ண மாட்டே.
கண்டிப்பா, அதே மாரி வீடெல்லா சுத்தம் பண்ணிட்டுதா நான்வெஜ்ன்னா சமக்கிறோ அடிக்கடி சமைக் இருக்கிறதனால நா வெள்ளி, செவ்வானாவே கும்புடுன்னு நெனச்சி ன்னா கண்டிப்பா வந்து வீடு எல்லா சுத்தம் பண்ணிட்டுதா செய்வே.
கண்டிப்பா தோழி அது
ரீசண்ட்டா வந்து என்ன நடந்துருச்சுன்னா தயம்
சொல்லுங்க
ஹஸ்பெண்ட்க்கு வந்து சாமி கும்புட்றதுல அவ்ளவுக்கு விருப்பம் கெடயாது.
ஓ செரி செரி ஆஹ்
எந்த சாமியு வந்து டைரக்டா போய் கும்புட்ற ஆளு கெடையாது. எதோ நா கும்புட்டு இருக்கறதுன்னால வந்து நிக்கிற ஆள் மட்டுந்தது
ஓ அப்டின்றவங்களுக்கு வந்து எதுலயு நம்பிக்கை இருக்காது.
ஆமா ஆமா தோழி. அதனால வந்து நா விரும்பி கும்ட்டேன்னா கண்டிப்பா தோழி. நா வந்து விருப்பப்பட் நா அன்னைக் நான்வெஜ் சமைக்க மாட்டே அப்டின் ற மாரி நா ஒத்த கால நின்னு சாமி கும்பர்ற ஆளு நானு
ஓ செரி செரி ஆ
அதனால வந்து நா சொன்னா ஆனா கேட்டுக்குவாங்க தோழி
அவ்ளதா அவ்ளதா அவ்ளதா ஸோ நமக்கேத்த மாரி நம்ம ஒருத்தருக்கொருத்தர் புரிஞ்சு போயிட்டம்னா எந்த பிரச்சனையு வராது தோழி இல்ல ச நா சொல்றதா சரின்னு சொன்னா அவங்களுக்கு கோ வரு இல்ல அவங்க சொல்றதா சரின்னு சொன்னா நமக்கு கோ வரு சோ அந்த மாரி வந்து எந்த பிரச்சனையு இல்லாம அவங்க சொன்னிய இப்ப நானுமே வந்து இப்ப சப்போஸ் ஒரு வாக்குவாத வருது அப்படின்ற பட்சத்துல வந்து ஒன்னு நா அமைதியாயிருவ இல்ல அவுங்க அமைதியாயிருவாங்க சோ அப்டின்ற பட்சத்துல அந்த அந்த பிரச்ச சண்ட வந்து அந்த எடத்துலயே முடிஞ்சுரு அது அடுத்த லெவலுக்கு போகாது இப்ப ரெண்டு பேரு பேச ஆரம்பிக்கு போதுதா வந் அது வந்து அடுத்த லெவலுக்கு போய்யி அது பெரிய பிரச்சனயாயி பெரிய சண்டயாயி வா வாக்குவாதமாயி அடுத்து நமக்கு ப அடுத்தடுத்தது அடுத்த கட்டத்துக்கு போய் ரொம்ப பெரிய பிரச்சனயாயிரு சோ அப்டின்ற பட்சத்துல வந்து இப்ப வந்து கணவனா இருக்கட்டு மனைவியா இருக்கட்டு ஒருத்தர்க்கு ஏதோ வாக்குவாத இல்ல முரண்பாடு வருது கருத்துல அப்டின்ற பட்சத்துல வந்து ஒருத்தர் அமைதியா போயிட்டாங்கனாலே அந்த எடத்துல வந்து அந்த பிரச்சன அப்பயே முடிஞ்சுறு என்ன பொறுத்த வரைக்கு அதுதா வந் து பெரியதா நா சொல்லுவே இப்ப அவுங்க கோவப்படுறாங்க அப்டின்ற பட்ச எடத்ல நா அமைதியாயிறுவே அடுத்து ஒரு வார்த்த கூட பே வே மாட்டே இதுவே அவுங்க கோவப்படுறாங்க அப்ப நா கோவப்பட்றேனா அவுங்க எதுமே பேச மாட்டாங்க அமைதியா போயிருவாங்க சோ அப்டின்றதுனாலதா ஒரு புதல் புரிதலோடதா இந்த ஒறவு தொடர்ந்துட்ருக்கு
கண்டிப்பா தோழி ஏ நா அது கூட நா கம்பர் பண்றேனா ஆஹ் ம்ச் நா வந்து அவுங்க கேட்டதெல்லா செஞ்சு கொடுக்றே வீட்ல எனக்கான ஒ டைம் தான் கேக்குறோ அதுக்கு வந்து முடியாதுன் சொல்லிட்டாங்கன்னா சத்தியமா எனக் செம கோவ வரு ஆஹ் ம்ச் எப்டி சொல்றது அதுக்கப்றோ எதுமே செய்ய கூடாது அஹ்
ஆமா உம் உம் இந்த ஒரு சில இதுல கூட ஒரு சில விஷயத்துல கூட நம்மள வந்து இது பண்ணி வெக் இது பண்ணி போலனா அப்புறோ நமக்கு அது ரொம்ப இதா இருக்குமே தாழ்வுதாயிறுமே அய்யோ என்னடா நம்ம எல்லாமே பாத்து பாத் பண்றோ சோ நமக்காக ஒரு விஷயத்த கூட நம்ம ச இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்டின்ற மாரி
ஆனா அ அத எதுத்து பேச மாட்டாரு ஓகே ஓகே சாமி கும்புறல்ல இன்னக்கி எது பண்ண வோணா அப்டின்றதுல சைலண்டா போயிடுவாரு
நல்லது ரொம்ப நல்லது
ஆனா என்னைக்காது அது திலுப்பி பேசுவாரோன்னு ஒரு பா எப்டின்னா எ மனசுல தோணு என்னன்னா இல்ல பண்ணாத அப்டின் சொல்லிட்டார்ன்னா நம் சண்ட போட்லான் நெனைப்பே ஆனா சண்ட போட்ற வாய்ப்பு கெடைக்காது
நல்லது ரொம்ப நல்லது ஆனா சந்த போற வாய்ப்பே நம்ம குடுக்க மாட்டாங்க இது படி சொன்னா சண்ட வருன்றத முன்னாடியே கணிச்சு அதுக்கேத்த மாரி சைலண்டாவோ இல்ல அமைதியாவே
கண்டிப்பா நா வேணுன்ல்லா வ ம்பிழுப்ப தோழி
ஓ அப்டியா நீங்க அந்த மாரி பழக்கமா
ஆமா தோழி என்னா ரொம்ப எப்டி சொல்றது போர் அடிக்கி து நெறைய வீட்ல என்னென்ன நாள் அதெல்லாம் பாத்தா நமக் கத தா தோணுது நம்மளு சண்டெழுத்து பாப்போ என்ன சொல்றார்ன்னு பாப்போ அப்
கரெட்டு தா தோழி அதெல்லாமே ஒரு அளவோடருந்தாப் ப்ரச்சனல்ல அளவுக்கு கொஞ்சம் மீருனாலோல்ல அந்த ஒரு பாட்ற க்ராஸ் பண்ட்டாலு வந்து ரொம்ப கஷ்டமாயுரூ
அதே மார் நா சண்டலுக்க மாட்டேன் தோழி சாப்புட்ற விஷ் யத்துல
ஆ ஆ ஆ
ன இதுல வந்து சண்டழுக்குறதுனால அவர் வந்து செரி ஓகே விடு அப்டின்ற மாரி போயிடுவாரா அதனால வந்து தெரிய மாட் டிக்கிது எதொ
அது வரைக்குனால் ரொம்ப சண்டையா போகாம வம்பிழுக்கறதோட முடுஞ்
ஆமா நம்மதா வம்புளுக்குறதாருக் தோ டைம்லா நெனைப்பே தேவல்லாம அவர வம்புக் ளுக்குறமோ
நானு ஒருத்துல எத எதாது பே எதாது சொல்லுவே ஏதாது அவுங்க அவுங்க வீட்ட பத் தி இல்ல அவுங்க ரிலே அவுங்க என்ன சொல்ற அவுங்க சொந்தக்காரவ்ங்கள பத்தி இல்ல அவுங்க அப்பா அம்மா பத்தி எதாது சொல்லும் போது நம்மதா ரொம்ப ஓவரா பேசுறோமோ செரி பரவால்ல போய் பாப்போ என்ன சொல்றாருன்னு அப் புடின் சொல்லி ஒர்த ஒர் சில சமயம் போறதுதா அந்த ஒ சில நேரொ அமைதியா சொல்வாங்க இல்ல அவுங்க அப்டித்தா அப்டின் சொல்லி முடுச் ச்சிருவாங்க அவுங்க அப்டிதா அப்டின் சொல்லி அந்தத அப்டியே முடுச்சுர்வாங்க நம்ளால அத அடுத்த கட்டத்துல பேச கூட முடியாது ஆமாது அவுங்க அப்டிதான இரு க்கு அப்டி விடு அப்டின் சொல்லிட்டு போயிருவாங்க இதுக்குலா நம்மந்த பேச்சுவார்த்தய கூட அடுத்த லெவலுக் கொண்டுப் போ முடியாது அங்கயே அது முடிஞ்சு செரி இவரே ஒத்துக்கிட்டாரு இனிமேல் நம்ம என்ன பேச முடியு அப்டின்ற மாரி அமைதியா போயிர வேண்டியது
கண்டிப்பா தோழி ஆனா அதே மாிரி அவர் எதா எது காது ஒரு விஷயத்கு கோபட்டானா தேவலாம எதுகு கோபட மாட்டாரு ச்ச் வெளிய போகயில மட்டு ஒரு கடைகு போனா அவரு ட சொலிட்டு போ
ஓ வந்தது ரொம்ப எதுர்பாப்பாங்க உஹம் நல்லதுதா அது வந் து அது வந்து ஆண்களுகே உரிய ஒரு உருத்தான ஒரு இது அவங்கள வந்து என்ன சொல்றது அவங்க வந்து நம்ள எதுவு வந்து கட்டுபடுத்த மாட்டாங்க பட் ஆனா நம்ம என்ன பண்ணாலு அவுங்கிட்ட சொல்லிரணு அந்த மாரி வந்து ம்ப எதிர்பாபாங்க சோ எ வீட்டுகாருமே அப்டிதா நா இப்ப வெள்ல போற எங்கயாது போறேனா அத சொ சொல்லைனா அது ஒரு மாரி இதா சொல் நக்களா சொல்வாரு என்ன அப்ப எங்யே போயிருக் க போல சொல்ல கூட அப்டின் ஒருமாரி நக்கலா பேசுவாங் நமக் அது கடுப்பா வரு அதுக் நம் சொல்லிடே போயிர்லா பேசாம சொலாம போயி திந்த மாரி நக்கல் பேச் ச்சு வாங்கறதுகு நம பெஸ் நம சொல்லிடே போனா கூடா ல்லதா அப்டின்ற மாரி நமகு தோணு அதனாலதே வந்து நானுமே எங்க போனாலுமே வந்து சொல்லிடுதா போவே
அது எனகு பழகியே போச்சு தோழி எங்க போனாலு சொல்லிடு போறது பழகியே போச்சு இப்ப ஒரு ஏ இது பழகுசுனா தோழி ஒரு பால்வாடிக் போனே கொழந்த ஃபஸ்ட் டைம்மு பால்வாடிக் போன நைடியோட போயிடே நைடியோட போனதுனால அவ ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு அவருக் கால் பண்ணி இந்த மாரி உங்க ஒய்ஃப் இங்க வந்ருகாங்க ஏனா ஃபஸ்ட் டைம் நா போறே அப்டினிலா அவுங்க பாத் போறாங்க அப்டின்ற மாரி சொல்லிர்பாங்களாட்டுருக்கு எனக்கு கால் பண்ணி எங்க போறனாரு பால்வாடி போறேன ஆஹம் செரி ஓகே யாஸ் சொலாம் போற அப்டின்ற மாரி அதா ஃபஸ்ட் டைம் கோவபட்தே அதா
ஓ எனக்கு அந்த ஒரு டைம் பண்ணுபோதே நமக்கு தெரிஞ்சுருல சோ நம்ம அதுகு அதுக்கு அடுத்த டைம் அது கேட் இந்த மாரி நம்மள மாத்திக்கணு
கண்டிப்பா தோழி அதுக்கு மட்டு கொஞ்சொ அவருக்கு டைம் கொடுப்பே அவர் சொல்றத கொஞ்சொ கேப்பே வெளிய போகாதனா போகாத இப் இப்ப எங்க ஊர்ல திருவிழா தோழி ஒரு வண்டிய இருக்காரு நேத்தே வந்து எங்கிட்ட சொல்லிட்டாரு நா வந்து வண்டில ஹ கோயிலுக்கு போகாத ஆஹ் உனக்கு சாமி கும்பன்னா வை ட்லயே சாமி கும்புடு நா இல்லாத டைம் போகாத பசங்கெல்லாம் கலாட்டா பண்ணுவாங்க ஏனா இப்பருக்கிற எல்லா
ஆமா கண்டிப்பா அத சொல்லும் ஆமா அது வந்து தப்பு சொல்ல முடியல அது எவ்ளவுகெவ்ளோ கொறைச்சுகிறாங்களோ அதுக்கு எவ்ள நல்லது ஆனா அது இது பண்ண முடியல
யாரும் இருக்க மாட்டாங்க போகாத வெளிய அப்படின்டாரு
நல்ல விஷயந்தா அவங்க நமக்காக தான சொல்றாங்க சோ அப்டின்ற பட்சத் துல வந்து நம்ம அத
கண்டிப்பா தோழி ஏன்னா நம்ம இப்ப ரெண்டு பிள்ளைங்கள தூக்கிட்டு நம்ம கோயிலுக் போனேன்னு வச்சுக்கோங்களே ஏதாவது ஒரு பிள்ள மிஸ் ஆயிடுது ஏன்னா சொல்ற பேச்சு கேக்க மாட்டாங்க. அது இதுன்னு பாத்துட்டு ஓடுவாங்க கண்டிப்பா தோழி அதனால வந் போகாதன்னா போகாத அவ்ளதா அத நா அத மீற மாட்டே நா
கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷ்யொ தோழி
கண்டிப்பா தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது தோழி நன்றி
நன்றி தோழி நன்றி